ஏ நண்பா
என்னா நண்பா ஃபோன் போட்ரு
அவனுக்காவது சேஸ் பண்ணிரனு நண்பா
சேரி நண்பா அதுக்கு முன்னாடி நா ஒரு விஷயோ சொல்லிற நண்பா நம்ம வாழ்க் கைல ரொம்ப விசித்திரமான விஷயோ என்னனா என்னதுன் தெரியுமா நம்ம தெனமு ஆறு மணி நேரோ ஏழு மணி நேரோ சில பேர் வந்து எட்டு மணி நேரோ தூங்குவாங்க அந்த நேரத்துல நம்ம ஒடம்பு படுக்கல தா இருக்கு ரூம்ல தா இருக்கு ஆனா நம்ம மூள வந்து வேற உலகத்துக்கு போயிருக்கும் சில நேரோ நம்மள ஸ்கூல்ல இருப்போ சில நிமிஷோ வந்து நம்ம மலையில இருப்போ அடுத்த நிமிஷோ டைனோசர் கிட்ட இருந்து ஓடிக்கிட்டு கூட இருப்போம் அடுத்த நிமிஷோ நா வந்து நம்ப எக்ஸாம் ஹால்ல இருப்போம் கேள்வித் தாள் பாத்து ஆச்சரியப்பட்டுருப்போம் இதெல்லாம் யோச்சுப் பாரு மனிஷ வாழ்க்கையில மூன்றுல ஒரு பங்கு வந்து ஒரு ரகசியமான உலகத்துக்குள்ள தான் வலி வலி வாழ்ந்துட்டு இருக்கா ஆனா அந்த உலகோ எப்படி வேல செய்யுதுனு இன்னிக்கும் முழுசா யாருக்குமே தெரியாது இல்லடா
கண்டிப்பா கண்டிப்பா ஹே சாயஸ்னா நண்பா
ஆ சொல்லு நண்பா
ஒரு ஆ நண்பா ஆ கேக்குதா நண்பா உண்மையா உண்மையாடா அதுவும் எனக்கு ஒரு ஒரு ஆச்சரியப்படுத்த ஆச்சரியப்பற்ற ஒரு விஷயம் எனக்கு தோனுது அது என்னானா இப்ப நம்ம கனவு காணுற நேரத்துல அது கனவு என்னனு தெரியாது ம் ஒரு டைனோசரு நம்ம பின்னாடி ஓடிக்கிட்டே வந்தாலும் நம்பிருவோம் ஒரு யான பைக் ஓட்டுனாலும் நம்பிடும் ஒரு ப நம்ப பறந்தா நாம பறந்தாலும் நம்ம பண்ணினாலும் நம்பிடுவோம் ஏன்னா அந்த நேரத்தில ஆ நம் மூள வந்துட்டு லாஜிக்கு செக் பண்ற வேல எல்லா கொஞ்சோ நேரோ சைடுல வச்சுக்கு நண்பா அதனாலதா நண்ப கனவு உலகம் ஒரு நூல் மாதிரி ஆ ஒரு பரடத்தோட தயாரிப்பாளர் குடிச்சிட்டு எ எடிட் பண்ண மாதிரி இருக்கு ஆனா இந்த நேரத்துல நமக்கு அது ரியல் அதுல ரியலா ரீலானு பாக்கணும் நண்பா
ஆமா ஆமாண்டா நீ கற்பன பண்ணிப்பாரே நாளைக் கி விஞ்ஞானிகள்லாம் ஒரு ஒரு மிஷின கண்டுபிடிக்கிறாங்க அது அ மிஷின வந்து நம்ம தூங்குறப்போ நம்ம கனவ வீடியோவ ரெக்கார்ட் பண்ணும் காலையில எழுஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த டிவியில அத போட்டி பாக்கலாம் நண்பா அப்படி ஒரு தொழில்நுட்பம் வந்தா உலகமே மாறிடும்டா என்ன இப்போ நம்ம நினைக்க நினைவுகள் கூட பாதி மறந்துடும் ஆனா கனவு வீடியோல சேவ் ஆயிடுச்சுன்னா மனித மனசுக் குள்ள இருக்கிற மிக பெரிய ரகசியம் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிரும்டா
ஆமாடா ஆனா யூடியூப்ல ஒரு ஆ முதல் பத்து வரைக்கும் அவுங்க இத சொல்லும் ஆ நாங்க வந்துர்ரோ அதுக்கப்றோ உலகத்துல இருக்குற எல்லோருக்கும் புரியும் அவுங்க மட்டும் ஏன்னா நம்ம எல்லாரோட கனவும் பாதி லாஜிக் இல்லாதது தான் ஒருத்த கனவுல மாத்தியா டீ குடிச்சிருப்பான் என்ன அ எக்ஸாம் எழுதுற கொஸ்டின் பேப்பருக்கு பதிலா பீசா வந்துருக் என்ன தலைப்பு கிரிக்கெட் மேட்சுல டயனோஸர் அப்ப யாரும் இருக்கா இது ரெண்டுமே பாத்தாதா மூளையோடா கிரியேட்டிவிட்டி அளவுக்கு ஒரு எல்லையே இனத்தவர்கள் தா
ஆமா ஆமாண்டா இதுல ஒரு சிரிப்ப தாண்டி ஒரு முக்யமான விஷ்யத்த யோச்சுபாரு
ம்
மனுஷனோட கனவு அவனோட பயோ அவனோட ஆச சந்தோஷோ அவன் கவல நினைவுகள்
இருக்க
எல்லாத்தோட கலவையாதான்டா வருது ஒரு மாணவன் வந்து தன்னோட அ தேர்வு டைம்ல அ தேர்வு பத்தின கனவுலா பாப்பான் ஒரு கிரிக்கெட்டர் வந் து அவரோட கனவான் அவரு நெனச்சு அவரு ஆடனு நென ச்ச ஒரு முக்கியமான அந்த ஆட்டத்த ஆடிருப்பாரு ஒரு விஞ்ஞானி வந் து அவரோட அந்த அவரோட அந்த இந்த படைப்புன் சொல்வாங்களடா ட்ரீம் இன்வென்ஷன் சொல்லி அத அந்த வந்து பாப்பாரு அதாவ து நம்ம மனசுக்குள்ள அதிகமா என்ன ஓடுதோ இது இரவுல வேற வடிவ த்ல வெளிய வருதுடா கனவு என்பது ஒரு ரேண்டமான ஒரு வீடியோன் வச்சுக்கோ
ம்
அதா பிரெய்னோட ஒரு சீக்ரெட் மாதிரிடா
ஓ சரியாதான்டா சொன்ன ஆனா அத அதேதா வேற கனவு என்பது ஒரு விதோ ரய்ல் வந்துர்கிது ஹவ்ஸ் கீப்பிங் பாக்கற் மாதிரி நாள் முழுக்க அ கலெக்ட் பண்ணு தகவல நான்ஸ்டாப்ட பண்ணணு வேல கற்பன பண்ணு ஒரு அறைல முழுக்க ஃபுல்லா காகிதோ செதறி கெடக்குது அத இரவுல அத ஒ ர்த்த வந்துட்டு அத வந்து செரி பண்றா அத சா அந்த மாதிரி ஒரு கனவு வருது முழுக்க மூல முழு க்க நடந்தா விஷ்யோ என்னது பார்ச பண்ணும்போது நைட்ஸ் ஃபீல் பண்ண உருவாக்குறோ அதுனாலதா சில கனவுகள் மீனிங் ஃபுல்லா இருக்கு சில கனவு வந்து ஃபுல்லா காமடியா இருக்குல
இந்த இதுல எனக்கு ரொம்ப புடிச்ச விஷ்யோ என்னன் தெரிமா ஒலகத்துல இருக்குற பெரிய பெரிய கண்டிப்பு கண்டுபிடிப்புகள் சிலது வந்து முதல்ல கனவுல வந்ததா இதுல வந்து விஞ்ஞானிகள் இந்த எழுத்தாளர் கள் இந்த மியூசிஷியன்ஸு இந்த படைப்பாளர்கள் சில நேரோ தூங்கிட்டு எழுந்து ஐடியா கெடச்சிருக்குன்தா சொல்லிருக்காங்களா அதாவது மனிஷ விழிச்சு இருக்றப்போ முடியாத இந்த எல் இந்த கண்டுபிடிப்பு கனெக்ஷன்லா தூங்குறப் போ மூளை வந்து கண்டுபிடிச்சிருக்குடா இத நெனச்சா கணவு ஒரு வேஸ்ட் டைம் இல்ல அதோட ஒரு மறைமுகமான ஒரு தொழிற்சாலைன் கூட சொல்லலான்டா
கண்டிப்பா இருக்குடா அதான்டா நம்ம தூங்குரப்போ அ உறங்னு மூள வந்து விருச் ஆ ஆப் ஆய்டுனு நெனைக்ற ஆனா உண்மைல அது சில நேரோ இன்னு பிசியாதா வேல பாக்குது இப்போ ஒடம்பு ரெஸ்ட் எடுக்குறது இர்ந்து ஆனா மூள அதுலிந்து எடிட் பண்ணுது அதைய ஷார்ட் பண்ணது அத வந்து ஸ்பால் ஸ்கோர் பண்ணது அத வந்து கரெக்ட் பண்ணது அதவந்து சில ப்ரச்சனைக்கு இன்னு விடையே கிடைக்காம தூங்கிட்டு காலையில எழுந்தாதா அதுக்கு சொலுஷன் கெடச்ச வர்ரு நம்பளுக்கு உணர்வு வரு நண்பா
ஆம் ஆமாண்டா நீ சொல்றது எல்லா எனக்கு நடந்திருக்குடா ம் இந்த மாரி விஷ்யத்துலா கர் பணி பண்ணிப்ப அதுக்கு ஒரு நாள் வந்து கனவுல இந்த நெட்ஃபிளிக் ஸ் இணையதளோ மாரி ஒரு ஆப் வந்துருச்சி நேத்து கண்ட கனவ வந்து சேவ் பண்ணலா அதே மாரி ஆ உங்கனக் புடிச்ச கனவுகள வந்து மீண்டு மீண்டும் பாக்கலான்டா நீ அத நண்பர்கள் கிட் ட வந்து பகிர்ந்துக்கிற அப்போ உலகத்துல இருக்குற இந்த கிரியேட்டிவிட்டில்லா வந்து எக்ஸ்ப்ளோஷன் ஆக எல எக்ஸ்பளோஷன் எப்டி இருக் கோ அதாவ்து இந்த இயக்குநர்கள்லா வந்து அந்த கனவ பாத்து சீன வந்து மூவி ஆக்குவாங்க எழுதாளர் கள்ல்லா வந்து கனவ பாத்து புத்தகோ எழுத ஆரம்பிப்பாங்க இந்த கவிஞர்கள் இந்த ஆர்ட்டிஸ்ட் எல்லா வந்து தங்களோட கனவுகள பாத்து ப படங்கள வரைய கூட ஆரம்பிப்பாங்கடா மனிதனோட கற்பனைக்கி இன்னொரு டோர் தெறந்தா மாதிரி கூட இருக்கலால
ஆமாண்டா ஆனா அதே அ அதே நேரத்துல கொஞ்சோ பயமாவு இருக்குது ஏன்னா இப்போ நம்மளோட ஒரு ப்ரைவேட் யூனிவர்ஸ் நம்ம யாரு கிட்டயு சொல்லாத விஷ்யோ மறந்துட்ட நினைவு வித்தியாசமான பயோ ஆச எல்லாமே அங்க கலந்துருக்கு அந்த உலகத்த வெளிய கொண்டு வந்துட்டா ஒருவேள மனுஷனோட ரகசியமு ஒன்று இல்லாமே போய்ட வாய்ப்பு இருக்குல்ல
உண்ம தான்டா அதனாலதா எனக்கு தோன்றது கனவுன்றது வந்து ஒரு படோ இல்ல அது வந்து ஒரு ஜன்னலு இல்ல அந்த அது ஒரு ஜன்னல்னு வச்சுக்கோடா அந்த ஜன்னல் வழியா நம்மளோட மூள வந்து தன்னோட ஓலகத் த்த நமக்கு கொஞ்ச நேரோ காட்டுது ஆனா காலைல எழுஞ்ச்சது அந்த அந்த ஜன்னல் வந்து மூடிடுதுன்னு வச்சுக்கோ அதனாலதா சில கனவுகள் வந்து மறஞ்சு மறந்து போயிடுது அதோட நினைவுகளு வந்து சில நேரங்கள் ஞாபகோ இருக்குடா
ஓ அதா நண்பா இப்ப மனுஷனோட மனசோட அழகு ஆமா கடல்ல மோஸ்டா எக்ஸ்ப்லோர் பண்ணல அதே மாதிரி வானத்த புதுசா எக்ஸ்ப்லோர் பண்ணல யூனிவர்ச மோஸ்ட்டா எக்ஸ்ப்லோர் பண்ணல்ல
ஆ
ஆனா அதே மாதிரி நம்ம பிரைன்யு மோஸ்டா எக்ஸ்ப்லோர் பண்ணல எங்க ஆச்சி தான்
பண்ணல சில நேரோ பண்ணிருந்தா கையே காம்ச்சிது
ஆமா ஆமாண்டா
வேற எதாவ்து பெரிய மிஸ்ட்ரியா இருக்கும் நண்பா
மே இதெல்லா யோசிச்சா ஒரு விஷ்யம் புரிது மனுஷ பகல்ல வாழ்ற வாழ்க்க ஒரு உலகோ இரவுல கனவுல வாழ் ற வாழ்க்க வந்து இன்னொரு உலகமா இருக்குடா இது ரெண்டு உலகங்களு சேந்தாதா ஒரு மேகம் முழுசா உருவாகுறான் நெனைக்கிற ஆ ஈனா வந்து நிக்கிற
சரியாதா நண்பா சொன்ன போ அதனாலதா அவுங்லகத்தோட மிக பெரிய ஒரு இட்ஸ் மீ அ அது ஸ்பேஸ்ல இருக்கலாம ஓஷன்ல இருக்கலா அ ஏன் பிலாக் ஹோல்ல கூட இருக்கலா ஆ அத விட நெருக்கமா இருக்கறதே ஒரே ஒரு முஸ்டி இருக்கு இருகருக்கான உலகம்
சரியாதான்டா சொன்ன இதே மாரி நா கூட சில நேரங்கள்ல வந்து நெறையா கனவுகள் வந்துருக்கு நண்பா அது வந்து காலை எழுஞ்சதுக்கப்பறோ பல நாள் வந்து அது மற ந்திருக்கு நண்பா நண்பா இருக்கியா
ஆ சொல்லு நண்
ஆ நண்பா அதே மாரி இந்த கனவுகள்ன்றது வந்து பல பேரோட படைப்புகளுக்கு உதவி செஞ்சிருக்குன்னு நெனைக்கும்போது அது ஒரு விதத்துல எவ்வளவு முக்கியமான விஷ் இவ நமக்கு அப்டின்னு தோணுது நண்பா
ஆ
அதுக்கப்றோ இந்த ஆ நண்பா சொல்லு நண்பா
அதா நண்பா நீ சொல்றது பாத்தா எனக்கு என்னமோ இந்த கனவு உலகன்றது நம் குள்ளயே இருந்தா நல்லதுன்னு தோணுது நண்பா இந்த மாரி வெளிய வராம இருக்கற வரைக்கு அது நல்லது நண்பா
சரிதா நண்பா சரி நண்பா நம்ம நாளை பேசலா நண்பா
ம் சரி நண்பா ஏ என்னா நீ எதுமே வேணா வேணா வேணா வேணான்னுக்கிற நீங்க பின்னாடியே என்னா பண்ண போதுன்னு தெர்ல